ஹலோ
ஆ எப்டி இருக்கீங்க
ம் நல்லா இருக்கோ, நீங்க எப்டி இருக்கீங்க?
ஆ நல்லா இருக்கே காலைல வேல எல்லா முடிஞ்சிச்சா
எல்லா வேலையு முடிஞ்சுது உங்க வீட்ல எல்லா வேலையு முடிஞ்சதா
ஆ முடிஞ்சிருச்சு பசங்க ஸ்கூல் உண்டா
இன்னைக்கி ஸ்கூல் லீவு பசங்களுக்கு
ஆ என்ன பண்றாங்க பசங்க
பெரிய பாப்பா எல் இது ஃபோர்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க
ஆ
சின்னப்பாப்பா யூ கே ஜி படிக்கிறாங்க ம் வெளையாண்டுட்டு இருக்காங்க எல்லாரு
ம் நீங்க சாப்ட்டாச்சா கலைல
நாங்க சமையல் வேல சாப்புட்றது எல்லா வேலயு காலைலே முடிச்சுட்டோ இன்னைக்கி
ஆஆ இப்ப வெளிய ஔட்டிங் போறிங்ளா இன்னைக்கி ஆ முடிஞ்ச்சு எல்லாமே முடிஞ்சிருச்சு
ம் ம் இல்ல பாப்பாவுக்கு டான்ஸ் கிளாஸ் இருக்கிறதுனால நாங்க அவுட்டிங் இன்னைக்கி கேன்சல் பண்டோ.
அப்டியா சேரி சேரி சேரி
ம் ம் தம்பி ஏதாவது கிளாஸ் சேக்றீங்ளா
கிளாஸ் இல்ல அவ வீட்லதா இருக்கா சின்ன பையன்றனால வீட்லதா இருக்கா
ம் ஓகே ஓகே ஓகே
எதா ஒர்க் பண்றிங்ளா வீட்ல
ஒர்க் பண்ல ஹோம் மேக்கராதா இருக்கோ ஏதாவது ஒரு சான்ஸ் கெடச்சா ஒர்க் பண்ணலா
அப்டியா சேரி பேசுவோ
நீங்க ஒர்க் போய்ட்டு இருக்கீங்ளா
ஆ ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணிட்டு இருக்க நானு
ம் ம் ம் எதுல பண்றீங்க
கொஞ்ச கஷ்டமாதா இருக்கு பசங்கள வச்சுட்டு
ஆ ஆ ஓகே ஓகே ஆனா மேனேஜ் பண்ணிக்கிறீங்க
ஆமா டைம் கீப்பப் பண்ண முடியல பசங்க ஒர்க்க இதெல்லாமே ரொம்ப கஷ்டமா இருக்கு
ம் ஓகே ஓகே ஓகே
கார்டனிங்லா பண்ணுவீங்களா
கார்டனிங் ஐடியா இருக்கு ஆனா ப்ளேஸ் இல்லாததுனால அது ஸ்டெப் எடுக்காம இருக்கோ
ஓ ரெண்டல் ஹவுஸ்ல இருக்கீங்ளா
ரென்டல் ஹவுஸ் அதனால இதுல ஒன்னு சரியா மேனேஜ் பண்ண முடியல ஆனா அந்த ஐடியாலல்லா இருக்கு
அப்டியா
ம் இந்த மாடி தோட்டம்ல்லா சொல்றாங்கல
ஆமா
அந்த மாதிரிலா ஏதாவது செய்யலா அப்படின்ற ஐடியாஸ் நெறையா இருக்கு
ஆ
ஸ்பேஸ் இல்ல அப்டிங்றதுனால அது எல்லாமே ஐடியாவோடே அப்டியே இருக்கு எதையு எக்ஸிக்யூட் பண்ணாம வச்சிருக்கோ
அப்டியா நா வச்சிருக்கே கார்டன்லா நாங்க ஓன் ஹவுஸ்லதா இருக்கோ
ஆ ஆ ஓகே ஓகே
காடன் நெறைய வச்சிருக்கோ
ஓகே ஓகே ஓகே ஓகே
அத பாக்குறதே கொஞ்ச நல்லா பீஸ்புல்லா இருக்கு
மைண்ட் ரிலாக்ஸா இருக்க மாரி இருக்கு உங்களுக்கு
ஆமா
ம் ஓகே ஓகே
அதனால அத கொஞ்ச இன்ட்ரெஸ்ட்டா பண்ணிட்ருப்பே நானு நீங்களு சீக்கிர வீடு கட்டி எல்லா செய்ங்க
கண்டிப்பா நீங்க சொன்ன மாரியே அது நடக்கணு
கண்டிப்பா
ஓகே ஓகே ஓகே நீங்க என்ன படிச்சிருக்கீங்க
நா நர்சி்ங் முடிச்சிருக்கே
ஓகே ஓகே ஓகே நர்சிங் முடிச்சிருக்கீங்க அப்ப உங்கள்ட்ட ஃப்ரீயாவே எல்லாமே செஞ்சுக்கலா இன்ஜெக்ஷன் போடுறதுலேந்து டேப்லெட் எடுக்கிறதுலருந்து எல்லாமே
ஆமா ஃப்ரியா இருந்தா வாங்க எங்க வீட்டுக்கு
ஆ கண்டிப்பா வருவோ உங்களுக்கு இன்னு அந்த டச்சு இருக்கா நர்சிங்கோட டச்ச எல்லா
ஆ இருக்கு இருக்கு அதெல்லா நா மறக்க மாட்டே இங்க பக்கத்துல இரு மத்தவங்களுக்கெல்லா அப்பப்ப இன்ஜெக்ஷன் போட்னா போடுவே எல்லாருமே வருவாங்க நா என்ன செ தெரியும்ல அதனால வருவாங்க அவங்களே டாக்டர் ப்ரிஸ்கிரிப்ஷன் எடுத்துட்டு வந்து டன் போட்டு போவங்க ஏன்ட்ட
ஓகே ஓகே ஓகே ஆனா நல்ல ஒரு ஜாப் ல எல்லாருக்கு நல்ல ஒர் சேவை செய்யற மாரி நல்ல ஒரு இது
ஆமா
இன்னு கொஞ்சோ போல்னஸ்ஸு தேவ உங்கள மாரி
ஆமா கண்டிப்பா
ஒரு சிலர்லா இன்ஜெக்ஷன் பாத்த ஒடனே பயந்துருவாங்க நீங்க கொஞ்சோ போல்னஸ்ஸா இருந்தா நல்லா ஹேண்டில் பண்ணிக்கலா அத
ஆமா
ஓகே ஓகே ஓகே
இப்ப கிட்ஸால என்னால வேலைக்கு போ முட்ல வீட்ல இருக்கே
ம் ம் ம் ஓகே பசங்கல்லா ஸ்கூல் போனாதா மறுபடி ஒர்க்க கன் ட்டினியூ பண்ணுங்க விட்றாதிங்க ம் ம் போனீங்கனாதா நம்ப பேசலா
ல்ல
இல்ல நா இ இனிமே இன்னோரு டென் டேஸ்க்குள்ள கிளாஸ் போலா அப்டின்ட்ருக்கே
ம் ம் ஆரி
அதா ஃபஸ்ட்டு பேஸிக்லேர்ந்து அப்டியே போய்ட்டு க அட்வான்ஸ் வரைக்கு கத்துக்கலா அப்டின்ட்ருக்கே
அப்படியா நா டெய்லரிங் கத்துக்கிட்டே
ம் ம் ஆரி போடுவீங்ளா
ஆ நானாவே ஃபோன் பத்து கத்துக்கிட்டே
ஓ சூப்பர் சூப்பர் சூப்பர் நீ கெடைக்கிற டைம வேஸ்ட் பண்ணாம மேனேஜ் பண்றீங்க பரவால்ல
ஆமா
ஓகே ஓகே ஓகே நா இப்பதா ஒன்னொன்னா கத்துக்கலா அப்டின்னு இப்பதா ஸ்டெப் எடுக்கறே பசங்க இப்ப தா கொஞ்சோ வளந்திருக்காங்க
ஆ ஆ ஆ
ரெண்டு பேருமே ஸ்கூல் போய்ட்றதுனால எனக் இப்பதா கொஞ்சோ டைம் கெடைக்குது
அப்பிடியா
ம் அதுனால ஒன்னு ஒன்னா இனிமேதா எக்ஸிகியூட் பண்ணிட்ருக்கோ
ட்ரை பண்ணுங்க ட்ரை பண்ணுங்க
ம் ம் ஓகே ஓகே
எல்லாமே தெரிஞ்சுக்கோங்க கண்டிப்பா
கண்டிப்பா கண்டிப்பா நம்ம கைக்கு எது எதெல்லா கெடைக்குதோ எல்லாத்தையுமே தெரிஞ்சு வெச்சுக்க வேண்டியதா
ஆ ஆ டூர் போனீங்ளா இந்த மா இந்த லீவ்ல
ஆ வெக்கேஷன் போனோ நாங்க அ வால்பாறை போனோ
அப்டியா எப்டி இருந்தது
ம் க்ளைமெட் ஓகே நல்லார்ந்தது பட் கொஞ்சோ இந்த ஃபால்ஸ் எல்லா தண்ணி வராம கொஞ்சோ அப்செட் ஆய்ட்டோ
ஓ ஓ நீங்க மே மன்த்து போய்ட்டீங்கல்ல அதுனால் நல்லா வறண்டு போயிர்க்கு
ம் மத்தபடி க்ளைமெட்லா சூப்பரா இருந்தது
நல்லா சில்லா இருந்துதா
ம் நல்ல சில்லான க்ளைமெட்டு நல்ல ஃபாரஸ்ட் டுக்குள்ள எல்லா போய் ரைடு ஆ அதெல்லா யான தா பாக்க முடியில நாங்களு ஒவ்வொரு டர்னிங்லயு யானைய பாக்கலா பாக்கலா ட்ரை பண்ணோ
ஆ ஆ
பட் எங்க கண்ணுக்கு கெடைக்கில
அப்டியா அந்த சைடு நெறைய யானதா இருக்குன்னு சொல்லுவாங்கல்லா
ம் சொல்லுவாங்க ஆனா நல்ல ஒரு த்ரில்லிங்கா இருந்தது அந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ள ஒரு என்பது என்பத்தஞ்சு கிலோமீட்டரு போற வரைக்கியு எங்க யான நீக்கி எங்க எது வரு அப்டின்ற ஒரு இதோடயே போய்ட்டு இருந்தோ
ஆ அப்டியா உங்க ஹஸ்பண்ட் பசங்க எல்லாருமே போனீங்
ஆ எல்லாரு போய்ட்டு வந்தோ
யாரு யார் போனீங்க
அ எங்க சிஸ்டர் வீட்டில எல்லாரு
ஆ ஆ
ஆ எங்க பிரதர் அப்றோ ஒரு ஃபேமிலியா ஒரு பதினஞ்சு இருவது பேர்க்கிட்ட சேந்து போனு ஒரு வேன்ல
அப்டி அவ்ளோ பேருக்
ம் போய் எல்லா நல்லா என்ஜாய் பண்ணிட்டு
ஆ ஆ
மூண் நாள் டூர என்ஜாய் பண்ணிட்டு வந்தாச்சு
அப்டியா வால்பாற வேற எங்க போனீங்க
வால்பறை போட்டு அந்த அத்திரப்பள்ளி சொல்றாங்கல்ல அதுல இருந்து ஒரு கிட்ஸுக்கெல்லா பிளாக் தண்டர் போல
ஆமா
அந்த இதில போய் அங்க ஃபுல்லா ஒரு நாள் எல்லா ஸ்பெண்ட் பண்ணோ
ஆ ஆ
அதுலேந்து பழனி வந்து சாமி கும்ட்டுட்டு திருப்பியெல்லா ரிட்டன் வந்துட்டோ
அப்டியா பழனி சாமி நல்லா பாத்தீங்களா
ம் நல்ல தரிசனம் காலயில சூப்பரா போய் பாத்தோ
நல்லா இருந்தது ஒரு ரெண்டு வருஷத்துக்கு அப்றோ ஒரு டூர் போய்ட்டு வந்திருக்கோ
அப்டிங்களா நாங்களா சிக்ஸ் மந்த்ஸ்க்கு ஒன்ஸ்ஸு போவோ
ம் ம்
ஜாலியா ஆறு மாசத்துக்கு ஒரு தட போய்ட்டு வரோ வேலயே செஞ்சுட்டு இருக்கதால ரொம்ப மன அழுத் தமா இருக்கு ஆமா அதனால ஆறு மாசத்துக்கு ஒரு தடவ போய்ட்டு வந்துருவோ நாங்க
நல்லது நல்லது என்ஜாய் பண்ணுங்க இப்ப என்ஜாய் பண்ணாதா அதுக்கப்பறோ எல்லா ஃபியூச்சர்லா நம்பளால எங்கேயு போ முடியுமானு தெரியில
ஆமா
அதனால இப்பயே போற எடத்துக்கு எல்லா போய் பாத்துட்டு வந்துற்னு எங்க இருந்தாலு
ஆமா கண்டிப்பா நீங்களு போங்க டூ இயர்ஸ்ஸு ரெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவ இல்ல
ம் கண்டிப்பா கண்டிப்பா இனிமே ட்ரை பண்றோ இனிமே கண்டிப்பா ட்ரை பண்றோ
ஆ செரி சீக்கர வீடு கட்டி கார்டனிங்லா வைங்க மாடி தோட்டோ கண்டிப்பா மாடித்தோட்டம்லா வைங்க
ஆ ஓகே ஓகே கண்டிப்பா வைக்கிறோ நாங்க
பசங்க ன்னு பண்றாங்க வெளாட்றாங்ளா
ஆ வெளாண்டுட்டுருக்காங்க
சாப்பாடு செஞ்சிட்டீங்களா பசங்களுக்கு
இன்னைக்கு லீவுன்றதுனால காலைல முடிஞ்சுறுச்சு எல்லாமே
அப்டியா
மதியத்துக்கு இனிமேதா நாங்க என்னன்றத பாக்கணு
செரி செரி பசங்களுக்கு சாப்பாடு செஞ்சு கொடுங்க வீட்ல இருக்கும் போதா நல்லா சாப்டுவாங்க
ஆ ஆமா
ஹஸ்பண்ட் வேலைக்கு போயிட்டாங்ளா
அவ்ங்களுக்கு இன்னிக்கு சாட்டர்டே சண்டே லீவு ம் எல்லாருக்குமே லீவு டூ டேஸ் எல்லாரும் ஃப்ரீயா இருப்பாங்க
ஆனா நீங்க ஃப்ரீயா இருக்க முடியாதுல்ல
நா ஃப்ரீயா இருக்க முடியாது அவங்க ஸ்கூல் போனப்புறந் தா நா ஃப்ரீயா இருப்பே
ஆமா
இந்த டூ டேஸ் அவங்க எல்லாரு ஃப்ரீயா இருப்பாங்க நா கொஞ்சோ பிஸியா தா இருப்பே
ஆமா கண்டிப்பா
ம் ம் ஆ செரி ஓகேங்க
இந்த ரெண்டு நாள் தானே அவ்ங்களுக்காக செஞ்சி குடுங்க
கண்டிப்பா கண்டிப்பா
மதியத்துக்கு எல்லாம் வாங்கி தர சொல்லிட்டீங்ளா
ஆஹ் சொல்லியாச் சொல்லியாச்சி பசங்க வெளயாட்றாங்க ஹே அவ்ங்க வெள்ல போயிருக்காங்க போய் எல்லாத்தையு ரெடி பண்ணி பசங்கள சாப்ட வெக்கணு இனிமேதா
ஓகே ஓகே ஓகே
ஓகே ஓகே உங்க பசங்கள என்ன பண்றாங்க
ஏ சின்ன பைய தூங்கறா பெரிய பையன விளாண்டுட்டுருக்கா
ஓகே ஓகே
ஹஸ்பண்ட் வேலைக்கு போயிருக்காங்க
வேலைக்கு போயிருக்காங்க ஓகே நீங்க மட் டுந்தா அப்ப வீட்ல உம் ம் ம் ஓகே ஓகே லீவ் தானே எல்லா பொறுமையா கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி
ஆமா
செஞ்சிட்டு வீட்ல எல்லாரு ஒன்னா சாப்ல்லா சாப்டுங்க
ஆமா கண்டிப்பா
ஓகே ஓகேங்க
நாங்க எப்டியு ரெண்டு மணி மூனு மணி ஆயிடும்
ம் ஆமா ஸ்கூல் டைம் தானே மேனேஜ் பண்ணு இப்ப வீட்ல தானே இருக்காங்க அதனால கொஞ்சம் பொறுமையாவே சாப்பல்லா எல்லாரும்
ஆம்மா
ஓகே ஓகே ஓகே அப்றோ அம்மா அப்பா எல்லா நல்லா இருக்காங்ளா
ஆஹ் எல்லாருமே நல்லா இருக்காங்க
ம் ம் ஓகே ஓகே நெக்ஸ்ட்டு வேற ஏதாவது பிளான் இருக்கா உங்களுக்கு
ஸ்கூல் தா அதுக்கப்பறம் முடிச்சுட்டுதா
முடிச்சு ம் ம் சின்ன பையன் எல்லா ஸ்கூலுக்கல்லா அனுப்பிட்டுதான் எதா இருந்தாலும் பிளானிங்கா
ஆமா
ம் ஓகே ஓகே டைலரிங் நீங்க எப்படி உங்களுக்கு மட்டு